ஆ மேடம் கேக்குதுங்களா
கேக்குதுங்க சார் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கிறே மேடம் இப்பதா மேடம் பசங்க நல்லா ஆ சாப்ட்டாச்சு மேடம்
செரிங்க சார் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
என்ன உணவு கால்ல ஃபங்க்ஷன் ஒண்ணு இன்னைக்கு
ஓ ஆமா இன்னைக்கு கூட முகூர்த்த நாள்ளு ம்
ஆமா ஆமா கல்யாணோ அதனால பசங்கலெல்லா கூட்டிட்டு போயிட்டு
செரிங்க சார்
அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்பறோ வீட்டுக்கு வந்து பசங்கள இப்பதா மேடம் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் விட்டு வரே
சூப்பர் சூப்பர்
ம் உங்க வீட்ல பசங்களா ஸ்கூல் போய்ட்டாங்களா
ஆ கெளம்பிட்டாங்க சா
செரிங்க மேடம் அதா அன்னைக்கி ஃபுல்லா ஒரே டயடு காலலே எ எழுதுட்டோ எத்த நா எத்த நாள் வந்து லேட்டா எழுவோ
ஆமா இன்னையில இருந்து ஸ்கூலுங்கு போது வேற வழி இல்லைல்ல
ஆமா யூனிஃபாம் போட்ணு சாக்ஸு அதெல்லா யூனிஃபாம்லா எடுத்து வச்சுட்டு ஷூ எல்லா எடுத்து வச்சு அதலா பேக் பண்ணி அனுப்போ இத்னால பசங்க வந்து பஸ்ல போய்ட்டு இருந்தாங்க ஸ்கூல் பஸ்ல
ஓ
இப்ப இந்த வர்ஷ வந்து வண்டியில விட்லான்னு பிளான் பண்ட்டோ
ஏ சார் பஸ்ஸு சேஃப்டி இல்லையா என்ன
சேப்டின்ட்டுல்ல சேரி கொஞ்சோ நா அப்டியே வுட்டுரலா அப்டின்னு சொல்ட்டு ஃபீஸ் ஸ்டச்சர் கொஞ்சோ ஜாஸ்தியா இருக்குது
ஓ ஆமாங்க சார் என்ன பண்றது பெட்ரோல் வேல ஏறிக்கிட்டே போகுது ஸ்கூல்லயு என்ன தா பண்ணுவாங்க
ஆமா மேடம் பெட்ரோல் வில ஏறனதுனால எல்லா வேல வாசியு எல்லாமே ஏறிடுச்சுங்க
ம் ம்
செரி அதுனால ஆ இப்பதா போய் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போய் வண்டிலயே வுட்டாச்சு இனிமேல் பிளான் அப்டியே எது ரொட்டேஷன் பிளான் பண்ணிக்கணு
செரிங்க சார் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு தூரோ சார் பக்கமே வா தூரமா போணுமா ஓகே ஒன்ற கிலோமீட்டர் பரவால்ல போய்ட்டு வந்தர்லா
ஆமா ரோடு க்ராஸ் பன்ட்டா அற கிலோமீட்டர் தா ஊடா
ம் ம்
அது வந்து நேஷனல் கய்வேஸ்ஸு அதனால வந் சண்ட போய்ட்டு வந்துட்டு இருக்கோ அதனால ஆக்சிடெட் அது இதுன்னு ப்ரச்சன
ம் ம்
அதனால ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரானாலு பரவால்ல
செரிங்க சார்
அப்டின்னு பிள்ளைய ஒரு போய் சுத்திட்டு தா மேடம் போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வர வேண்டியதா இருக்குது
செரிங்க சார்
ஒ திருப்ப இன்னைக்கி வெய்யில் தாஸ்தியா ஆயிடுச்சு மேடம்
ஆ ஆ அ
இத்தன் நாள் க்ளைமேட் நல்லா இருந்தாது
ம் ம்
இன்னில இருந்து நா தர்ல வெய்யில் ஜாஸ்தியாருக்குது
செரிங்க சார் இப்போ பசங்கள காலையிலயு சாயந்தரமாக நீங்களே பிக்கப் பண்ணிப்பீங்களா
ஆமாங்க மேடம் இப்போ என் மேலே தா ஃப்ளா பண்ணியிருக்குது பாக்குறே ஒகே டம் இந்த ஒன் வீக் வந்து ட்ரை பண்றா வண்டிலயே போயி எப்டின்னு பிராக்டிஸ் பண்ணுறோ ஓகே அடிசுனா எ பாலோ பண்ணோ
ம்
இல்ல அப் அப்டின்னா திருப்பியு ஸ்கூல்ல பேசி பஸ்ல தா விட்றதுக்கு பிளான் பண்ணோ பாக்கல எது பெஸ்ட்டு நம்ளுக்கு கேக்குதோ அத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிதா
செரிங்க சார் பரவால்ல இன்னைக் காலைல கல்யாணத்துக்கு போய்ட்டு போய் பசங்கள ஸ்கூலு கிளப்பி போய் விட்டுட்டு வன்ட்டீங்க
ஆமா மேடம் பிஸி ஷெடியூல்தா போய் அது ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போடணு அதுக்கு எல் எல்லா பசங்களுக்கு எல்லா மேக்கப் செட்டு இதல்லா போட்டு ரெடிப் பண்ணி அங்க போய் போட்டோ ஷூட்ல்லா பண்ணிட்டு
ம்
அத எல்லா இப்ப எல்லா கல்யாணத்துலா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி மேடோ ஆ அதெல்லா சாப்ட வச்சுட்டு
செரிங்க சார்
அதுக்கப்பற திருப்பி ஸ்கூல போக வீட்டுக்கு வந்து அப்பறோ ட்ரெஸ்ச வேற மாத்தி
செரி செரி செரி ஓ கலர் டிரஸ்லந்து திரும்பே யூனிஃபாம் மாத்திட்டாங்களா
ஆமாங்க மேடம் டக்கு டக்குன்னு வந்தாங்க எல்லா ஆ மாத்திட்டு திருப்பி யூனிஃபாம் எடுத் த்து போட்டுட்டு எல்லா சு சாக்ஸ் எல்லா இது பண்ணிட்டு கேள்ம்பட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இன்னைக்குதா எல்லா இடத்துலயு ஸ்கூல் ஆரம்பிக்குது
ஓகேங்க சார்
ஆ எல்னா போய் இப்பத ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்த மேடம் நானு அவ்ளோதா ஒரு பத்து மணிக்கி கெளம்பனு மேடம் டியூட்டி கெளம்பனு
ஓகேங் சார் மேம் வர்லையா கல்யாணத்துக்கு நீங்க மட்டு போயிருக்கீங்க நீங்க ப
இல்ல மேடம் அவுங்க இன்னைக்கி வர்லண்டாங்க அவுங்கள வீட்ல பசங்களுக்கு ஆஃப்டர்னூன் லன்ஜ் செய்யணு
ஓகே ஓகே
அதனால நா வீட இது பண்ணிக்கறனு சொல்ட்டு நீங்க போயிட்டு வாங்க
செரி சார்
சொல்லி எங்ள அம்ச்சுட்டாங்க
செரிங்க சார்
அதனால நாங்க மட்டு போயிட்டு வண்ட்டோ
ஓகேங் சார்
ஏ உங்களுக்கு டியூட்டில் லா எப்டி மேடம் போகுது
ஆ அவ்ளதா சார் நானு கெளம்பிட்டே ஆபிஸ் கெளம்பிட வேண்டியதா
சேர் சேர் சேரி அப்றோ ஒர்க்லா பரவாயில்லைங்களா
ஆ அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல சார் ஆஷ்யூசலா போயிட்டு இருக்கு பழகன ஒக்கு தானே புதுச ஏதாவதுனா தா நம்ம கஷ்டமா இருக்கு பழகுன ஒக்குதானே அது ஒன்னு பிரச்சன இல்ல
சேரிங் டியூட்டிகக்கு எப்டி மேடம் பஸ்ல போறீங்ளா இல்ல வண்டியில போறீங்ளா
மோஸ்ட்டா வண்டி தா சார் நைன்ட்டி பஃர்சன்டேஜ் வண்டி தா வ பஸ் ங்கிறதுக்கு ஆப்ஷனே இல்ல வீட்ல ரெண்டு வண்டி இருக்கு எலக்ட்ரிக் பைக்கு இருக்கு ஷுப்பீட்டரு இருக்கு எது எனக்கு கன்வீனியன்ட்டோ அத எடுத்துட்டு போய்க்குவே
எலக்ட்ரிக் பைக்ல்லா பரவாயில்லைங்ளா மேடோ
நல்லா இருக்குங் சார் ஆக்சுவலா எ பொண்ணுக்கு எங்க அப்பா வாங்கி குடுத்தாங்க கிஃப்டா
ஓஹோ பரவால்லங்லே எ சரிங்க எவ்ளோங்க எவ்ளோங்க ரேட்டா
ஆ ஃபிஃப்டிலேந்து ஃபிஃப்டி த்ரீ கிட்ட சொன்னாங்க சார் ஏனா அப்பாவே கிப்டுங்கதுனால நா ஃபுல்லா அத பத்தி பினான்ஷியலா எது கேட்டுக்கல
சரி சரி சரி சரி
கிட்ட நல்லா இருக்கு சார் பிட் பேக் நல்லா இருக்கு
ஆமா எதவு நிக்கிறது அது மாரிலா எது ட்ரபுள் குடுக்கல ம்
இல்ல இப்ப வரைக்கு எதுவு இல்ல ஒரு நாலு மாச ஆச்சு வாங்கி நல்லாதா போயிட்ருக்கு எனக்கு வ பெட்குருப்
ம் சொல்லு மேடம்
இல்ல அவ் இப்ப எத்தனால அந்த பெ ஜூ பீட்டு போயிருந்தனா எனக்கு ஒரு ரெண்டாயிர முவாயிருவாக்கு பெட்ரோல் போட்ருக்கணு
ம் ம்
இந்த வண்டி வாங்கினதுனால ஒரு டூஹண்டரட் திரீஹண்டர் த அந்த வண்டிக்கி பெட்ரோல் போட்ருப்போ சோ எலக்ட்ரிக் பைக் நல்லாத இருக்கு எல்லார் வீட்லயுமே கெடைக்குதுங் சார் நம்ம லாக்ஸ் கணக்கிலியு கெடைக்குது இது நார்மல் ஆவரேஜா இப்ப லேடிஸ் ஓட்டுறதுக்கு இந்த ஸ்பீடு போதுங்குற மாரி பேட்ரியோட வச்சுதா அதோட அமௌண்ட்டு சார்
ஓ செரி செரி செரி அதா இப்ப ப பரவால்ல இப்ப எலக்ட்ரிக் பைக்கு பெட்ரோல் வந்து கம்பேர் பண்ணுமு பெட்ரோல் பாத்தீங்கின்னா இப்ப ஒரு வாரத்துலே நறைய ஏறிடுச்சி இப்ப எலக்ட்ரிக் பைக்கு பரவாயில்லைங்கலா அது யூஸ் பண்றதுனால போலிஷன்க்கு ஓகே நம்ப எக்கனாமிக்கலுக்கு அ நல்ல ஆமாவ கூட ஃபினான்சியலுக்கு நல்லா இருக்குது
ம் ம்
அ பரவால்ல சர்வீஸ் மட்டு கரெக்டா அந்த மெக்கானிக் ஷாப்பெல்லா கரிந்துச்
ஆமாங் சார் இது வரியு எங்க வீட்டுக்கிட்டே பக்கத்துல தா சார் எ ஷா இந்த வண்டி ஷாப்புமே பக்கத்துலதா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கூட இருக்காது வீட்டுக்கிட்டயே தா இந்த வண்டியோட ஷோரூம் இருக்கு ஆ சொய் அதா இப்ப பாத்துக்குறோ ஒரு ஃபஸ் சர்விஸ் பிரியா முடிஞ்சிருக்கு சார் ஃபஸ் சர்விஸ் மட்டு முடிச்சாச்சு
பரவாலைங்களே ஃப்ரீ சர்வீஸுங்களா இல்ல பே பே பண்ணுங்களா
இத பண்ணி குடு கத்தாங்க பஸ் சர்வீஸ்ங்குறதுனா ஃபிரீயா தா பண்ணி குடுத்தாங்க சார்
பரவால்ல பரவால்ல சரிங்க அவ்ளோ
பீட்பேக் மேம் கூட வாங்கி் குடுங்க நல்லாருக்கு
ட்ரை பண்ற மேடம் நா
து ஓகே கம்ஃபர்ட்டு
ஆமாங்க மேடம் அது சிங்கிள் தா யூஸ் பண்ணும்ன்றாங்க கூட அது ஸ்பீடு கொஞ்ச கம்மியா போது இடிக்கிறாங்க அதனால யோசிட்டு பிளான் பண்ணி அதுக்கு அப்புறமா கட்
அத சார் கரெக்ட் தா நம்ப வெயிட்ட பொறுத்துதா வண்டியோட ஸ்பீடு இருக்கு மைலேஜ் குடுக்குது இப்ப மூணு பேர் நாலு பேர் ஃபேமிலியாலா போ முடியாது சிங்களா போறதுக்கு அந்த வண்டி ஓ ங் சார் சிங்குளாவே நம்ம மெயின் டன் பண்ணோனா நமக்கு நல்ல மைலேஜ் ங் குடுக்குது ஸ்பீடு நல்லாருக்கு அதுவே நம்ப வெயிட்டு வண்டி ஏற ஏற வண்டியோட ஸ்பீடு கம்மியாயி என்னுது மைலேஜ் கம்மியா ஆயிடுது
ஓ அப்படிங்களா
ஆமாங்க சார்
சேரி மா நானு இத பத்தி நானு பிளான் பண்றே வீட்டில ரிசர்ஸ் பண்றே ஓகேன்னா அத நானே வாங்குறதுக்கு ட்ரை பண்றே மேட சொன்னாங்க ஆபீஸ்லியு பேசுனாங்க இது மாரி பெட்ரோல் க்கு இது பண்றது போ நம்ம மாரி இ பைக் வாங்கிக்கலா நம்மக்கு நல்லா இருக்குது அப்பிடின் சொல்லி பேசுனாங்க இருந்தாலு நம்ப அந்த சர்வீஸ் த்து அதெல்லா பாக்குபோது திடீர்னு எங்கயாது நின்றுச்சுன்னா ஆ மொக்கானிக் கெடைப்பாங்களான்னு பயோ அதனால தா முட
அந்த அனுபவமு இருக்கு சார் ஒரு நாள் பேட்ரி போடாம நாங்க பாட்டு என் எஸ்ல போய்டோ ஆ பாதிலே பெட்ரோல் நின்னு நானே இங்க சர்னு நடந்து கொஞ்ச தூர வந்து அப்றோ தள்ளிட்டு வந்து அப்றோ ரோட்ல ஒருத்தவுங்க பாத்துட் டோ பண்ணி கொண்டந்து விட்டுட்டு போனாங்க சா எப்டி நம்மளுக்கு பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுதோ அதே போல பேட்ரி இல்லனாலு வண்டி நின்றுது
ஓ ஹோ அ பேட்ரி பேட்ரி இருக்கணு ம் பேட்ரி கரெக்டா சேரி சேரி சேரி அது இது எதாது அதுலயு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி டயர் மாரி ஸ்டெப்னி பேட்ரி மாரி குடுத்தாங்கனா அத எடுத்து மாட்டி கூட வந்துர்லா
நல்ல ஐடியாதா ஆனா அப்டியெல்லா இல்ல சார் பெட்ரோல் இல்லனா வண்டி நிக்கிற மாரி பேட்ரி இல்லனா வண்டி நின்றுது
சரிகா அதா நம்ப கரெக்டா பெட்ரோல் ஃபுல்லாக்குற மாரி சார்ஜ் ஃபுல்லா வச்சுகணு
ஆமாங் சார் ஆமாங் சார்
சேரி சேரி சேரிங்க அப்ப ஈவினிங் பசங்க எத்தன மணிக்கு வருவாங்க
பசங்க ஈவ்னிங் ஆயிடும் சார் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்டி ஆயிடும் சார் எ பசங்க வரதுக்கு
சரிங்க அத நீ பஸ்டே எல்லாருக்கு ஹோம் ஒர்க்ல்லா குடுப்பாங்க எல்லா ஒக்கார அவங்கள எழுத வக்கனு ஈவினிங் வேற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேற பாக்கணு
ம் ஆமா சார் அதெல்லா ஒர்க் இருக்குதா
எல்லா அந்த பேக்கெட் ஐட்டம் போய் வாங்கிறாங்க பசங்க அதுனால இன்னக்கி வீட் லயே மூக்கற்ண சுண்டல் வந்து ஊற வச்சுருக்குது
எல்லாமே நீங்களே செஞ்ச மாரியே சொல்றீங்க சார் மேம் எதுமே செய் மாட்டாங்ளா
இல்லைங்க அவுங்கதா செஞ்சாங்க அவுங்க கெளம்பி ஈவினிங் வர்ற லேட் ஆகு நா பசங்க பிக்கப் பண்றதுக்கு முன்னாடியே வந்துருவ
ஆ ஆ
அதனால குக்கர எல்லா வச்சு எப்டி போடணு அப்டின்ண சொல்ட்டு போனாங்க
ம்
சரி நம்ப வந்து செஞ்சுட்டு போயிடலா இல்லைன்னா பசங்க வீட்டுல எது ஸ்னாக்ஸ் இல்ல அப்டின்னு சொல்லி கடைக்கு கூட்டு போவாங்க கடைக்கு போனா எல்லா பேக்கெட் ஐட்டம்ஸு அந்த மாரில்லா வாங்ற அது வந்து ஹெல்த்தி இல்ல அவுங்க தாத்தா பாட்டி எவ்ளோ சொல்றாங்க சாக்லேட் சாப்டாதீங்க அப்டின் சொன்னா கேக்றதில்லங்க நேத்து கூட பாருங்க சின்ன பொண்ணுக்கு போய் ரெண்டு பல்லு இதாயி அவுங்களுக்கு பல்ல வந்து பால் பல்ல வந்து புடிங்கிட்டு வர்ற மாரி ஆய்போய்ச்சுங்க
அச்சச்சோ ஏன் சார் சொத்தப்பல்லாயிடுச்சா
இல்லங்க அது வந்து விழ வேண்டிய பல்லுதா சொத்த பல்லு இருக்குது ஆனா இது வந்து பால் பல்லு விழ வேண்டியது விழவே இல்ல சேரிபா டாக்டர்டயு டூ வீக்ஸ் முன்னாடி காட்னோ
ஓகே சார்
அவுகளுக்கு வேர் ஜாஸ்தியா வே இருக்குது விளமாட்டுந்து அதுனால நம்ம போய் அவுங்களுக்கு இது பண்ணிலா அப்பதா இன்னொரு பல் கரெக்டா வரு அப்புடின்னாங்க ஆ ஆ இப்ப நல்லாருக்காங்க டேப்லட்லா சாப்டாங்க எல்லாம இது பண்ணி இப்ப கொஞ்ச நல்லா ஆச்சு ஒடம்பு பரவால்ல
ஓகேங்க சார் எனக்கு லேட் ஆயிடுச்சு சார் நா ஈவ்னிங் வந்து பேசட்டுமா ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் மா